ஹலோ வணக்கம் எப்டி இருக்கிங்க
வணக்கம்ங்க நல்லாருக்கங்க நீங்க எப்டிங்க இர்க்கிங்க
ஆ நல்லா ருக்கேங்க இப்பதா வேலய எல்லாம் முடிச்சுட்டு அ ஒரு சின்ன ஒரு படம் பாக்கலாம் அப்டின்ற மாறி போன செரி உங்ககிட்ட பேஸ்லாமே நம்ப அந்த சினிமாவ பத்தி உங்ககிட்டயே பேஸ்லாமேன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அதனால கால் பண்ண என் நம்ப சினிமாவ பத்தி பேசலாமா
ஓக்கேங்க சினிமான்ற தலைப்ல பேசலான்றிங்க செரிங்க ஓக்கேங்க
ம் சொல்லுங்க நீங்க சினிமாவலாம் நெறிய பாப்போம் பாப்பிங்களா அந்த சினிமாவ பத்தி கொஞ்சோ வேவரமா பேசலாமா
ஆ பாப்பேங்க பேசலாங்க
உம் பாத்திங்ன்னா சினிமா அப்டி உம்
அ எப்டின்னா மக்களோட ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு சாதனோ அப்டின்றது மட்டுமல்லாமல் அது ஒரு சக்தி வாய்ந்த கலை வடிவோ அப்டின்னு சொல்வேங்க அதாவ்து சமூகத்தோட மாற்றத்திற்கான ஒரு கருவியா இருக்குது அப்டின் சொல்வேங்க சினிமால பாத்திங்ன்னா கதை இசை நடிப்பு ஒளிப்பதிவு இயக்கம் இந்த மார்லாம் வந்து நெறய பல கலைஹளோட சங்கமே வந்து சினிமான் தாங்க சொ சொல்லலாம் ஒரு திரைப்படத்த பாத்திங்ன்னா அந்த திரைப்படத்த பாத்த உடனே மக்களுக்கு ஒரு சிரிப்பு மகிழ்ச்சி சிந்திப்பு அழுகை இந்த மாறி எல்லாமே வந்து ஏற்படும் அப்டின்ட்டு சொல்லுவேங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு தோழி ஆனா பாத்திங்ன்னா இப்ப வந்து நம்ப பழங்கால சினிமாக்கள் வந்து இன்னுமே ரொம்போ சிறந்த ஒரு சினிமான் நா சொல்வே அந்த ஒவ்வொரு பாடல்களில்யும் பாத்திங்ன்னா ஒவ்வொரு கருத்து ருக்கும் அந்த கருத்துக்கள் வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இத ஒரு படம்ன் எடுத்துட்டிங்ன்னா அந்த படத்துல வர பாடல்கள் ஒரு பாடல பாத்தாலே போதும் அந்த கதக்குள்ள இருக்கிற எல்லா கருத்துமே அந்த பாடல் சொல்லிடும் அந்த வரிகளை கேக்கும் போது சில பாத் பாடல்கள் கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பாடல்கள் அப்டில்லாம் நறிய இருக்குல்ல கண்ணதாஸ் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் அப்டின்னு அந்த பாடல்களுக்கு பாத்திங்கன்னா ஒன்னொண்ணூ ஒரு ஒரு கருத்து உள்ளதா இருக்கும் குழந்தைகள் வந்து தவறு செய்யாம ருக்கிறதுக்குன்னு ஒரு பாடல் கஷ்டப்பட்டு வேல செய்யறவங்க அவ்ங்க எப்புடி எல்லாம் முன்னேறுணும் அப்டின்றதுக்கான ஒரு பாடல் ரொம்ப தோல்வி எ தோல்வி உள்ளவங்களுக்கு கிட்ட வந்து நீ முயற்சி எப்டி எடுக்கோணூ அப்டிங்கிற மாறி பாடல்கள் இப்டி நெறய பாடல்கள் வந்து அந்த சினிமா வந்து நம்பளுக்கு வந்து அது மூலமா நம்பளுக்கு வந்து அறிவுறுத்துது ஒருத்தவ்ங்க இருந்து நம்புளுக்கு தூண்டுகோலா இருக்கிறா இருக்கிற மாறி அந்த சினிமாவும் நம்புளுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது அதுல சில விஷ்யங்கள் கெடுதல் இருந்தாலும் அந்த நல்ல விஷ்ய்ங்கள நம்ப எடுத்துக்குட்டு அத பயன்படு பயன்படுத்துணூ அப்டிங்கறது என்னோட கருத்து
ஆமாங்க இப்ப சினிமாவோட வளர்ச்சின் பாத்திங்ன்னா அந்த காலத்துல வந்து கருப்பு வெள்ளை படம் அப்டின்றது ஒரு மட்டுந்தாங்க அது ஒண்ணுதாங்கருந்தது இப்ப பாத்திங்ன்னா வண்ணப்படங்கள்லாம் நெறய வந்துடுச்சுங்க இப் தொழில்நுட் ப்ப வளர்ச்சியால த்ரீடி விஃபிஎக்ஸு டிஜிட்டல்லு தொழில்நுட்போ இந்த மாறி சினிமால வந்து புதுசு புதுசா நெறயா கொண்டு வந்துட்டாங்கங்க அதாவ்து சினிமாவோட நன்மைகள்னு பாத்திங்கன்னா பொழுதுபோக்கு கல்வி விழிப்புணர்வு வேலை வாய்ப்பு இந்த மாறியும் நெறயா நன்மைகளும் இருக்குன் நா சொல்வேங்க
உண்ம நீங்க சொல்ற மாறி பாத்திங்கன்னா அந்த கால படத்துல பாத்திங்கன்னா அவுங்களே தா பேசுவாங்க அவுங்களாவேதா எல்லா விஷ்யங்களும் செய்வாங்க இப்ப பாத்திங்கன்னா பேசுறது வேற ஒருத்தவங்க நடிக்கிறது வேற ஒர்த்தவங்க அப்டின் இருக்கோ இன்னொரு விஷ்யம் மெய்னா சொல்ணும்னா அந்த காலத்துலருக்குறவங்க அழகா இருக்கணும்னு முக்கியம் கேடையாது ஒல்லியா இருக்கணும்னு முக்கியம் கேடையாது அவுங்க வந்து எப்டி வேணாலு இருக்கலாம் ஆனா அந்தளுடைய முக பாவனையிலேயே எல்லா விஷ்யங்களும் செய்வாங்க இப்ப பாத்திங்ன்னா இப்ப வர சினிமவுல பாத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆ ஒழுங்கா டேன்ஸ் ஆடணும் அவுங்க அழகா ருக்கணூ குண்டா இருக்க கூடாது இப்டி நிறைய விஷ்யங்கள் இருக்கு சினிமாவலயே பாத்திங்ன்னா அந்த காலம் இந்த காலம்ன்றது வந்து நெறயவே வேறுபட்டு இருக்கறதுன்றது என்னோட கருத்து அப்பெல்லாம் பாத்திங்ன்னா ஒரு பாடல்கள் அப்டின்னாலே அ அதுல வந்து அந்த முக முஹத்துல மட்டு்ந்தா அத்தன நளினங்கள் வரும் ஆனா இப்ப பாத்திங்கன்னா பாடல்னா அந்த மியூசிக்கி ஏத்த மாறி டான்ஸ் ஆடணு அப்டின்ற மாறிதா வந்துருச்சி அந்த அதுவுமே ஒரு திறன் சொல்லலாம் இதுவு ஒரு திறன் நா சொல்லலாம்
ஆமாங்க இப்ப பாத்திங்ன்னா சினிமா வந்து மக்களோட ஒரு பொழுதுபோக்கில ஒன்னாயிருச்சி அதாவ்து ரொம்ப மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக ஒரு சிலருக்கு இருக்குது அப்டி இருக்கும்போது அந்த சினிமா பாக்கும்போது அவுங்ளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஓய்வு இது மாறில்லா கேடச்சிருதுங்க கல்வின்ற நம்ம சொல்லும் போது பாத்தம்னா சினிமால வரலாற்றுல வந்து நெறய சமூக ப்ரச்சனைகள் இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னு திரைப்படம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க இது வேலைவாய்ப்பு பத்தி பாத்தம்னா நடிகர்கள் மட்டு இல்லாமல் அந்த இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் இவுங்கல்லாம் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஆயிரக்கணக்கானவுக்கு வந்து சினிமா துறைல வந்து வேலை வாய்ப் பு வந்து கேடச்சிருக்குங்க பாத்திங்ன்னா இப்ப நம்ம நியூஸ் மூலமா நம்ம உலகத்துல என்னென்ன நடக்குது என்னென்ன ப்ரச்சனைகள் நடக்குது நன்மைகள் நடக்குது அப்டின் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்கு வந்து சினிமா வந்து ஒரு உதவியா இருக் க்குது அப்டின் நா சொல்வேங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு நம்ம எல்லா விஷ்யங்களு வந்து வீட்டில் இருந்தே தெரிஞ்சிக்கிறதுக்காகவே இந்த சினிமா வந்து நம்புளுக்கு ரொம்போ உதவுங்கறத நா ஒத்துக்குறேங்க நம்ம நெறய விஷ்யங்கள் வந்து இதுலேருந்து கத்துக்கலாம் நெறய விஷ்யங்கள் இதுலேருந்து பயன்பெறலாம் அந்த மாறி நீங்க சொல்லும் போது நம்ப்லுக்கு ஒரு நியூஸ்ஸு ஒரு செய்தி அப்டின்னா எங்யோ ஒரு எடத்துல நடக்குற ஒரு செய்திய வந்து நம்புளுக்கு இங்க வந்து தெரியிறதுங்கறது அந்த சினிமா மூலமா தா இப்ப நெறய பேரு வந்து பாத்திங்ன்னா இப்ப ஆ இப்ப சொல்லலாம் இப்ப நம்ப்லுக்கு ஆ ஆங்கிலத் காலர்கள் ஆட்சி செஞ்சிருக்கம் போது ஆ நம்ப்ளுக்கு வந்து அவுங்கல்லாம் எப்புடி நம்பள கொடும்பப்படுத்திட் ருந்தாங்க நம்ம எப்படி வந்து நம்பளாம் வந்து சுதந்திரம் வாங்கற்துக்கு நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம் அப்டிங்கிறது நம்புளுக்கு எப்டி தெரியும் இந்த மாறி சினிமா மூலமாதா நம்புளுக்கு வந்து அது தெரியும் அதுல வந்தூ அவரு வந்து சிவாஜி நடிச்சாரு பாருங்க அந்த அந்த சீன்ல தா அப்ப அவரு தா இப்டி இருந்தாரோ இப்புடி எல்லாம் அவுங்க இருந்தாங்களோ அப்டின்ற விஷ்யங்கள் பாத்திங்கன்னா அவுங்க மூலமா தா நம்ப வந்து தெரிஞ்சிக்கிட்டோம் அவுங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்ருக்காங்க அப்டின்ற விஷ்யங்கள் இந்த சினிமா இல்லாம இத் இருந்திருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்குமானு தெரில நறைய பேரு புக்ஸ்ல இருக்கு அத நா ஒத்துக்கேன் ஆனா நறைய பேரு படிக்காதவங்கலு இருக்காங்கள அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வகைல அவங்களுக்கு புரியிர மாரி அந்த எடுத்து சொல்றது வந்து சினிமா அப்டிங்கிறது ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் இப்ப யாரோ ஒரு தலைவர்னா அந்த தலைவர் இப்டில்லாம் வாழ்ந்தாரு அப்டின்றத கூட நம்ம அந்த சினிமா மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாதான் எனக்கு இருக்குன்னு சொல்றேன்
ஆமாங்க இப்ப சினிமால பாத்தீங்கன்னா ஆ நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு அது மாரி இப்போ என்ன அந்த காலத்துலலாம் ஒரு சினிமாவுக்கு போறதுன்னா ஒரே ஜாலியா போவாங்க ஒரு படம் பாப்பாங்க வருவாங்க ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இதே பழக்கமா சிலர் வெச்சுக்கிறாங்க சிலர் வந்து வாரத்துல ஒரு நாள் போய் பாக்குறாங்க அது கூட ஓகே சிலர் வந்து சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சா நான் சினிமால போய் ஏசியில பாத்தாதான் பாப்பேன் அப்டின்ற மாரி இருக்காங்க அந்த மாரி ஒரு சூழல் கூட இப்ப நிலவி இருக்கு அதுவும் இல்லாம இப்ப வீட்டல இருக்கிற இளத்தரசிகள்ல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஈவினிங் ஆயிட்டா சிக்ஸ் ஓ கிளாக் உகார்ந்துடுறாங்க சீரியல் அப்டின்றத வந்து பாத்தட்டு நைட் வரை அதே ஒரு பழக்கமா வெச்சு அதுலயே ரொம்ப மூழ்கி போயிடுறாங்க இதெல்லாம் ஒரு பாதிப்பு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்டின்னு சொல்லீங்க பாக்கலாம் அதுக்காக ஒரு அளவுன்னு இருக்கு இல்லைங்களா அதனால இது வந்து ரொம்ப வே தவறான ஒரு விஷயம்னு சொல்வீங்க
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம்னா அதுல உள்ள ஒரு நல்ல விஷயங்க நம்ம எடுத்துக்கணும் நம்ம அதுக்கே அடிக்ட் ஆக கூடாது அப்டின்ற கருத்தையும் நான் ஒத்துக்கறேன் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்லாங்க நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் அப்டின்னு ஒன்னு நடந்துருச்சு சுனா வெச்சுக்கோங்களே நம்ம ரொம்ப சோகமா இருக்கும் நம்மள யாராலையுமே அவங்க வந்து சமாதானப்படுத்த முடியல நம்ம ஒரு ஒரு தொ ஒரு ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நகைச்சுவை படத்தையோ இல்ல நகைச்சுவை காட்சிகளையோ நம்ம பாத்தோம்னா வச்சுக்கங்களே அந்த மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சிறும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்டியும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம அந்த விஷயங்கள் வந்து எது நமக்கு தேவையானதோ அதை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள விட்டுணும் ஆனா இந்த கண்ணுங்கிறது பாருங்க ஒரு வெள்ளை கலரு ஒரு இருந்துச்சுன்னா அதுல கருப்பு புள்ளி எங்க இருக்குன்னா பாப்போம தவிர அந்த வெள்ளைய மறந்துடுவோம் அந்த மாரி இருக்கும் போது சில பேர் அந்த கெட்ட விஷயங்க எடுத்துக்கிறாங்க அத தவிர்த்துட்டு அவங்க நல்ல விஷயங்கள் எடுத்தா சினிமாவிலயுமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு சில பேருக்கு வந்து நான் நெறைய பேரு பாத்தீங்கன்னா நான் நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு மனசு ரொம்ப துயரமா இருந்துச்சு இந்த நகைச்சுவை நகைச்சுவை காட்சியை பாத்தேன் எனக்கு அப்டியே மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன் அப்டில்லாம் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாரி விஷயங்களும் வந்து இந்த சினிமாவில இருக்கு அந்த மாரி விஷயங்க எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்கள விட்டுட்டா நல்லா இருக்கும்
ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க சினிமால பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னா குழந்தைகள்லாம் நெறைய மொபைல் போஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னன்னா யூடியூப்ஸ் போயிட்டு ஒரு கொழந்தை ஒரு சோட்டா பீம் அந்த மாரி பார்க்குறாங்க கார்ட்டூன் மூவி இந்த மாரிலாம் ஓகே அந்த மாரிலாம் இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க கொழந்தைகளுக்கு பாக்கற மாரி நெறையா கொண்டு வந்துட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ரீல்ஸ் அப்டின்ற இதில் நெறையா பண்ணி சினிமாக்களில் ரொம்ப அதே பாத்து பாத்து பண்ணி இப்போ எல்லாமே ரீல்ஸ் மயமா ஆயிடுச்சு அப்டின்னு கூட நான் சொல்வேங்க
அது சொல்றதும் கரெக்டுங்க அதுல சில பேர் மூழகி போயி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்கன்றத எனக்கு தெரியும் அந்த ரீல்ஸ்ன்ற முகத்துல நிறைய டைம் நிறைய பேர் பாக்குறீங்க ஒரு மலையில நின்னுட்டு போஸ் குடுக்குறன்ற பேர்ல விழுந்து் அதனால அவங்க இறக்க இருக்கிறதோ இல்ல நிறைய பிரச்சனைகள் வரதோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாரி விஷயங்கள் இல்லாம கொஞ்சம் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னா அந்த சினிமாவும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு அனுபவத்தை தரும் அப்டின்றது என்னோட கருத்து
ஆமாங்க இப்ப முடிவா என்ன சொல்றேன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா ஆகும் அப்டின்னு சொல்லுவீங்க அது மக்களை வந்து மகிழ் மகிழ்ச்சி அதாவது மகிழ்ச்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அ சிந்திக்கவும் செயல் படவும் தூண்டுதுன்னு சொல்லுவேங்க அதாவது சினிமா வந்து மனிதனோட கற்பனையை வளர்க்கும் ஒரு கண்ணாடி சமூகத்தை மாற்றும் ஒரு சக்தி அப்டின்னு சொல்லி நான் வந்து நன்றி தெரிவிச்சு அடுத்த வாய்ப்ல சந்திக்கலாம் அப்டின் சொல்லி
ஓகேங்க ஆமா நம்ம சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துது அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம்
நன்றிங்க